த்தொளி
ஆஹ பேசலாம்க்கா பேசலாம் நம்ம
தொளி
ஆஹ் பேசலாமாக்கா கேக்குதுங்களா
ஆஹ கேக்குது தோழி பேசலாமா
ஆஹ பேசலாம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேசலாம்
என்ன டாபிக நீங்க பேசுங்க நான் கம்பெனி குடுக்குறேன் தோழி
ஆஹ ஓகே ஓகேங்க
உம்
அங்கெல்லாம் மலைங்களா உங்க ஊர்லல்லாம்
இல்ல தோழி வெயில் தான் மழையே இல்லதொழி
ஓகே ஓ பட் நிறைய பக்கம் கொஞ்சம் மழை இருக் னு சொல்லியிருக்காங்க
உம் அப்படிய தோடி மழை பெஞ்சா கூட நல்லா இருக்கும் தொழி ரொம்ப வெயில் வந்து சுட்டேருக்கி தொழி
ஆமாக்கா எனா வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இப்ப மார்னிங் டைம் வந்துட்டு நமக்கு மழை வராம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்கக்கா இப்ப நை டைம் வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே வீட்டுல சேபா நம்ம தூங்குவோம அப்படிங்கும்போது நைட டை மழைய வெச்சுன்னா இந்த கிளைமேட்டுக்கு அத்துட்டு இந்த கொஞ்ச நமக்கு நல்லா தூக்கம் வரும்
ஆமா தோழி
இதுல வந்துட்டு மழை வந்து நம்மோட ஒர்கையு நம்ம ஸ்பாயி பண்ணுது பிள்ளைங்கக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு அனுும்ப போது கொஞ்சம் வந்து கொ்சம் ப்ராப்ளமா இருக்கு
ஆமா தோழி ஆமா தோழி பசங்க அதுவும் பா பாத்தீங்கன்னா சோதனையே பாத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் விடுற கரெக்டா அந்த நாலு மணிக்கு மழை ஆரம்பக்கும் பாருங்க போன சீசன்ல அப்படிதான் இருந்துச்சு டே ஃபுல்லா மழை இருக்காது கரெக்டாந்த நாலு மணிக்கு நாளேகாலு மணிக்கு மழை ஆரம்பி நல்லா இருட்டிக்கிட்டு மழை ஆரம்பிக்கும் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபமா வரும் நைட்டில பெய்ஞ்சால் நல்லாிருக்கும் தோழி பகலா வந்து வெயில் தான் தேவை நம்பளுக்கு வெயில் எவ்வளவுதான் நம்மளுக்கு வெர்த்து கொட்னாலும் நம்ம வேலையை வந்து முடிச்சிருவோம் அந்த வெயில் நேரத்துல
ஆமாமங்கா
நளால வெளியவே கிளம்ப முடியாது
அதுமே நம்ம நினைப்போம் வந்து வெயில் இப்ப அதிகமா அடிக்கும் போது மழை வந்துட்டு நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் செம்மையா இருக்கும் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வக்க கொஞ்சம் தனியனுு நைப்போம் பட் வந்துட்டு வெயில் அடிச்சா கூட நம கொடைய புடிச்சிட்டோ ஏதாச்சும் ஒண்ண பண்ணிட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் பட் மழ காலத்துல வந்து சுத்தமா நமக்கு போர இக்கான வழியே கிடையாதுங்க மழை பெஞ்சா அங்க அங்க சகதியா இருக்கு போய் எங்கயாவது நம்ம போனா அதுவுமே நம டிரெஸ் நம்ம போட்டா காம்போர்டபிள்லா இருக்காது மழை திடீர்னு வந்ட்ட மழ ஈர டிரெஸா போயிருும் அது நமக்கு ஏதாவது திங்கிங்லயே நமக்கு இருக்கும்
ஆமா தோழி அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் தோழி மழை நேரத்துல அது ரொம்ப சிரமமான விஷயம் தான் தோழி
ஆமா ஆமாங்க
உம் ஆமா தோழி மழை காலத்துல எப்ப மழை ஆரம்பிக்குங்கறதே தெரியாது நமக்கு வா ஆமா வானில யாராச்சு மையத்துல ஒன்னு சொல்லுவாங்க டிவில ஆனா பாத்தீங்கன்னா நடக்கறத பத்தி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்
ஆமாங்கா பட் வந்துட்டு இல்ல ஒரு டைம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மழை வரப்ப வந்துட்டு மழை வராது மழையே வராத டைம்லதான் மழை நெிறையா வரும்
ஆமா தோழிஹ ஆரோக்கிய குறிப்புகள் பத்தி பேசலாம சொல்லி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆரோக்கியமா மனிதன் வாழ்றதுக்கு என்னென்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க தோழி
ஆரோக்கியமும் மனிதன் உடத்துக்கு பஸ்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைலை விட புட்டு நம்ம சாப்பிற உணவு முறைய வந்து மாத்தணும் நம்ம அதுக்கேத்த நம்ம என்னதான் நம்ம உணவு சாப்பிட்டாலுமே நம்ம அதுக்கான அதுக்கான உடல வந்து நம்ம வருத்தி நம்ம வேல செய்யணுங்கறதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு
ஆஹ் உண்ம தோழி
இல்லைங்க்கா பட் வந்துட்டு அவளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க சோ அவங்க ஃபிட்டென்ன ஃபிட்டாயிருப்பாங்க சில பேர் பார்க்கும்போது அளவா சாப்டுவாங்க பட் அவங்க வந்து ஒபீசிட்டியா இருப்பாங்க பட் ரீசன் என்னன்னா ஒரு சில பேர் வந்து ஜீனோட இதுன்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி
அந்த எடத்துல நமக்கு பட் எதையுமே நம்ம மென்ஷன் பண்ண முடியாது
ஆமா தோழி ஆமா தோழி ஆஹ் பாத்தீங்கன்னா தோழி இப்ப சில ஹார்மோன் வந்து ஆஹ் குறைபாடுயிருக் குறதுனால கூட இந்த மாரி உடல் எடை அதிகரத்துக்கு அதிகரிக்குறது வந்து இப்ப அதிகமாயிடுச்சு தோழி உடல் எடை தா வந்து மனு ஷனுக்கு பெரிய ஆஹ் ஒரு கவலையான விஷியோ தோழி
ஆமா ஆமாங்க ஆனா சில பேர்த்துக்கு வந்துட்டு சில பேர் வந்து ஒரு சில பேர் மார்னிங் ஃபுட்டு் ஆப்டர்நூன் ஃபுட்டு எதாவது ஒண்ணு ஒரு வேள வந்து சாப்புடாம இருந்தாலுமே அந்த கா அந்த வயித்துல வந்து காத்து வந்து நெரம்புறனால கூட வெயிட் நமக்கு போடும் அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா தோழி காலை உணவு வந்து நம் ப வந்து தவிர்க்கவேக் கூடாது தோழி எந்த விஷியமாயிருந்தாலோ காலை உணவு பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி சாப் புடனோம்னு சொல்லுவாங்க மதிய உணவு பார்த்தீங்கன்னா மந் மந்திரி மாதிரி சாப்புடணோம்னு சொல்லுவாங்க இரவு உணவு பாத்தீங்கன்னா பி ச்சைக்காரன் மாரி சாப் புன்னோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம உணவு உ அந்த இந்த காலத்துலயே நம்மளுக்கு சாப்பாட பத்தி சரிவிக்கித்த உணவு எப்டியிருக்கணோம்னு நம்மளுக்கு நெறைய சொல்லியிருக்காங்க தோழி ராஜா மாரி சாப்புட்ணோ அப்டின்னு ன்னா நம்மளுக்கு எல்லா சத்துக்களோ இப்ப இரும்புச்சத்து கால்சியம் சத்து அந்த மாதிரியிருக்கு இருக்குற புரோட்டீன் சத்து ஆஹ் விட்டமின் சத்து சத்துக்கள் விட்டமின்ஸ்லயே நெறைய சத்துகள்லாயிருக்குயில்லையா ஆஹ் அந்த சத்துக்கள்லா வந்து விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப தேவ அப்டிங்குறதுனால விட்டமின் சி வந்து நம்மளுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே தேவை அப்படிங்கதுனால அது மாதிரி ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளுக்கு தேவை அப்படிங்கறதனால எல்லாத்தையுமே சரிவிகிதமா சாப்பிடணும் தொழி காலை உணவுலேயே எல்லா விதமான சரிவு சரிவிகித்த உணவுகளும் சாப்பிடணும் தொழி
ஆஹ அதுதான் வந்து நம்ம சாப்படுற புட்டை வந்துட்டு இப்ப நம்ம வெஜிடபுல் வந்து ரைஸ் வந்து ஒரு கப்புன்ன வெஜிடபிள்ஸ் வந்து அதை விட டபுள் மடங்கு இருக்கணும்னு சொல்றாங்க நம்ம சாப்பிடடுற டெயலி ஃபுட்லமே வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் கண்டன்ட் வந்து அதிகமா இருக்கணும் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்கணும் இப்ப சப்போஸ் பாருங்க டாக்டர் கிட்ட நீங்க போய் கன்சட் பன்னிங்கனா இப்ப வந்து இப்பவந்து சுகர் பேஷட்க்கு வந்துட்டு நீங்க எந்த புட்டுமே சாப்பிடாதீங்க எல்லாத்துலையுமே சுகர் இருக்கு ரைஸே தொட வேணா இட்லி தோசை சாப்பிட வேணா அதுமே ரைஸ் தான் நீங்க வ அளவா சாப்பிடுங்க ரெண்டு சாப்பிடு சாப்பற உணவே வந்து திருச்சி மூணு வேலை சாப்பிடுறது ஆறு ஆறு வேலையா சாப்பிடன்னனு சொல்றாங்க அவங்களே
ஆமா தோழி ஆமா தோழி
இப்ப அவங்க என்ன ஊரு சொல்றாங்கன்னா இப்பவந் ஆஹ இப்ப வந்துட்டு ஒரு சில டாக்டர் சொல்றாங்க நீங்க வந்துட்டு அது சாப்பிட்டா வந்து வெயிட் கெயின் ஆகும் இது சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் வந்துட்டு இப்ப நம்ம எல்லா புட்டுமே சாப்ப நமபப்ப சப்பாத்தின்னா சப்பாத்தி மட்டும் சப்பாத்தி வந்து கோதுமை சில பேர் நைட்ல சப்பாத்தி சாப்ப வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் போல அப்படின் நினைப்பாங்க ஆனா டாக்டரோட சஜன் என்ன்னா தப்பாத்தி தப்பாத்தியோட வ இப்ப காய்கறி மிக்ச்ட ஆான கிரேவி மாதிரி இருக்குல்லங்க இது வந்து சன்னா மசாலா பச்சை பட்டாணி கிரேவிக்கு வந்து கேரட் பீன்ஸ் போட்டு வந்துட்டு ஒரு ஒரு கிரேவி மாரி அப்புறமேட்டுக்கு இல்லாட்டி வந்து இந்த அந்த இன்ன ஒண்ணு இருக்குல்லங்க அந்த காலிபிளோவர் டைப்லயே ஒண்ணு பிரகோலி இருக்குல்லுங்க பிரகோலி அந்த பச்சை பட்டணி போட்டு பண்ணி இது பண்ணது நம்ம எடுக்கிற புரதமும் வந்து ஓளவுக்கு மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க எடுத்து போங்க அப்பதான் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் தான் சாப்பிடணு சொல்லிட்டு இருக்காங்க
ஆமா தோழி ஆஹ் ஆமா ஆஹ் சத்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அரிசீல அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கம்மியான அளவுலையும் மத்தபடி காய்கறிகள் பழங்கள் அது வந்து கொஞ்சம் அதிகமான அளவுலையும் சாப்படணும் தொழி இப்ப பாத்தீங்கன்னா முளை கட்டிய தானியங்கள் இப்ப ஏ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆ பச்ச பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலே எழுந்திரிச்சு வடிகட்டி வச்சுட்டோம்னா அது அன்னைக்கு இரவு இவு மறுநாளே நம்ம சாப்படுற மாரி முளைச்சி வந்துடும் தோழி அது வந்து பச்சயாவே குடுப்பன் தோழியாது ஒரு மருந்து மாரியே நான் கொடுப்பேன் பசங்க வந்து ஆர்வமா சாப்படாதுங்க அது நான் ரொம்ப மல்லு கட்டி மருந்து மாரியே கூடு பந்தோழி அது ஒருவாய் மட்டம்தான் போடுவேன் அதே ஒமட் ஒமடிகிட்டு வாந்தி வர மாதிரி சாப்பிடுவாங்க
நீங்க வந்துட்டு டைரெக்ட்டா அப்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா முளகட்டி வச்சு அதோட வந்து பச்சையா துருவன கேரட்டு பச்சையா கொஞ்சம் தக்காளி வந்து கட் பண்ணி போடுங்க பெரியங்க பெரிய வெள்ளாயத்த வந்து கட் பண்ணி போடுங்க இது எல்லாமே பச்சையா கட் பண்ணி கொத்தமல்லி இருக்குல்லங்க கொத்தமல்லி அதை அப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு நீங்க ஒரு சேலெட் மாதிரி கொடுத்தா பசங்க மோஸ்ட்லி லைக் பண்ணி சொ அதுவுமே நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரொம்ப ஹெல்தி நம்ம அழகாக ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அதுல ரொம்ப நமக்கு வந்து சத்து இருக்கா அப்படிங்கிறத நமக்கு மெயின்டனன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க
ஆமா தோழி இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வெங்காயம் கூட சாப்பிட்டுருவான் தோழி பச்சையா தக்காளி இந்த மாதிரி ஐ டைம் எல்லாம் என் பையன் பா குழம்புல பாத்தாலே தள்ளி எட்டி ஒதுக்கி வச்சுருவான் தோழி அதன பச்சயல்லாம் கொடுத்தா பிடி பிடிக்காது கேரட்டுமே பாத்த பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில நேரத்துல ரொம்ப கம்பல் பண்ணி குடுக்குறாங்கறதுக்காக பச்சையா சாப்பிடுவான தவிர கேரட் எல்லாமே உனக்கு பிடி புடிக்காது அதனால ஒரு கைப்பிடி அளவு வாயில போட்டுறுவேன் தோழி பையனுக்கு காலையில முளைக்கட்டிய அந்த பயிரை மட்டும் அப்புறம் இன்னொன்னு பண்ணுவேன் தோழி அந்த முளைக்கட்டிய பயிர வந்து நான் இன்னொரு டிஷ் ஒண்ணு பண்ணுவே என்ன பண்ணுவனா ஆஹ அ நல்லா குக்கர்ல சரி குக்கர்ல ஒரே ஒரு விஷில் மட்டும் வச்சுட்டு அத பத்தி ஏன்னா வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் திரிவி போட்டு குடுத்தாக்க அதை நல்லா சாப்பிடுவான் தோழி அது வந்து பிடிக்கும் அதை வேக வச்சறோங்கறிறதுனால தான் நான் வந்து அத செஞ்சு கொடுப்பேன் ஆனா அதிக அளவு அத செய்யறத இல்ல பச்சையா குடுக்கறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால பச்சயாகொடுக்குறது
நீங்க இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் வெல்ரிக்கா இருக்குல வெல்ரிக்காலே ரொம்ப ஹெல்தி இருக்குங்க இப்ப நீங்க வெயிட் பண்றவங்காம் வந்து வெல்ரிக்காய் சாப்பிடலாங்க இருங்க நீங்க வெல்ரிக்காய் மாரி பண்ணி குடுக்கலாம் அப்புறம் காய்கறி மூசி என்னென்ன புட்வந்து ராவா சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ராவா கொடுக்கது ரொம்ப ரொம்ப ஹெலிங்காங்க
கண்டிப்பா தோழி நா வெள்ளரிக்காய்லாம் இங்க வீட்டுல வீட்டில் இருந்துட்டே இருக்கேன் தோழி நான் கடைக்கு போகிறப்பெல்லாம் வெள்ளரிக்காய் வாங்காமல் வரவே மாட்டேன் வெள்ளரிக்கா நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்காம வரவே மாட்டேன் தோழி நெல்லிக்கல்லாம் பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுங்க தோழி
இல்லைங்கக்கா அது வந்து அதுவும் பார்ங்க மரநெல்லிக்காய் இருக்குல்லங்க நார்மல் நெல்லிக்காயவிட மரநெல்லிக்காய் வந்து சும்மா இருக்கும் போது குழந்தைங்க வந்து இந்த முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அதுக்கு பதிலா இந்த மர நெல்லிக்காய் ஒவ்வொன்னும் சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஹேருக்கு நல்லா இருக்கும் ஹெல்தல வந்து நல்லா வந்து ஒரு இ சத்து கிடைக்கும் அது சாப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க
ஆமா தோழி அதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு ஆப்பிளை விட பல மடங்கு சத்து உள்ளது அந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயல ஆப்பிள விட பழமடங்கு சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோழி நான் என்ன பண்ணுவேனானஎப்படி நெல்லிக்காய் என் பசங்க வந்து பச்சையா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் எப்படி கொடுக்குறன் அப்படின்னா நெல்லிக்காய அத விதையை மட்டும் நீக்கிவிட்டு கட் பண்ணி மிக்ஸில அடிச்சிட்டு அது ஒரு கண்ணாடி பாத்திரத் ஊத்திறுவேன் தோழி அது நைசா கொஞ்சம் சட்டினி மாதிரியா அரைச்சிட்டு கண்ணாடி பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு ரண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊத் விட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா நம் மஞ்ச வந்து கடையில வாங்கறதுல நான் மில்ல குடுத்து அரச்சி தொழி அந்த மஞ்சத்தூளு கொஞ்சமான சிறிதளவு அஹ் மிளகுத்தூள் போட்டு நல்லா அத மூடி வச்சுருவேன் பாத்தீங்கன்னா காலையல பர்மெண்ட் ஆகி இருக்கும் அந்த தண்ணி அஹ் அந்த தண்ணி வந்தீங்கன்னா நொதிச்சு இருக்கும் அந்த அந்த தண்ணி அந்த நெல்லிக்காய் தண்ணி வந்து நொதிச்சிருக்கும் அந்த மஞ்சத்தூளோட சேர்த்து அத வந்து வடிகட்டி ப பசங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துருவேன் தோழி
நீங்க இல்லட்ன ஏபிசி ஜூஸ் கேள்விப்பட்டிங்கலா அந்த மாரி நீங்க ட்ரைப் பன்னது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மார்னிங் டைம் வந்து நீங்க டீ காபிக்கு பதிலா ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் அப்படி நீங்க குழந்தங்க வந்து எதுவுமே சத்தானருசா ஜூஸ் ஐட்டம் அகத்தி கீர இருக்குங்ல அத பொரியல பண்ணலாம் இல்லா முருங்க இதுல வந்து சூப் மாரி வச்சு லிக்விடா குடுக்கல வெஜிடபிள்ஸ் எலாம் வந்து சூப் மாரி வச்சு குடுக்கலாம் அப்படி எலாம் குடுத்தீங்கன்ன அப்ப ரொம்பொவே கொஞ்ச ஹெல்தியா இருக்கும்
ஆமா தொழி பேசலாம் தொழி தொடர்ந்து பேச சொலாம் மீண்டும்
ஆஹ் ஆஹ் ஓகேங்கா நன்றிங்க்கா